மழ பேஞ்சி முடிச்சுருச்சா இல்ல தூரல் போட்டுட்டு இருக்கா நல்ல ஸ்பீடா இல்ல லைட்டா பெய்தா மழ
லைட்டாதா பெய்து அங்க மழயா
இங்க மழ இல்ல ஆனா இன்னைக் என்னவோ அதிசயமா வெயில் அடிக்கல கொஞ்சோ மேகமூட்டமா இருக்கு
ஓ இ‌ங்க மழ பெய்து ஸ்லோவா
வயல்லா இருக்கா
ஆ வயல்லா இரு இல்ல காடுதா இருக்கு
சுத்தி இருக்கு
ஆ சுத்தி இருக்கு
சூப்பரா இருக்குல்லங்க
எங்க வீட்டு பக்கத்துலயே காடு இருக்கு
சூப்பரா இருக்கு அவங்க அப்போ நெறய வீடு ஒட்டி ஒட்டி இருக்கு இதா இல்ல தள்ளி தள்ளி இருக்குமா உங்க ஊர்ல வீடு தள்ளி தள்ளி இருக்கு சூப்பர்ங்க இதே மைண்ட் ரிலாக்ஸா இருங்க மார்னிங் எழுச்சு இந்த மல இந்த சில்னஸு மைண்டு ரிலாக்ஸுடா இருக்குங்க
ஆமா
சூப்பர் சூப்பர் ஆனா நெறைய பேர் வந்து இந்த மாரி க்ளைமேட்டு இந்த மாரி சீனரி வ்யூஸ் வேண்டிதா கொடைக்கானல் ஊ ட்டி மூனார் வால்பாறை அங்கெல்லா போய்ட்டுருக்குறாங்க த்ரீ டேஸ் அதுக்குன் ஸ்பெண் பண்ணி உங்களுக்கு வீட சுத்தியே நேச்சுரலா இருக்கு
ஆமா
அப்ப மைண்ட் டெய்லி ரிலாக்ஸ்டா இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரோ இல்ல டென்ஷனா இருந்தா கூட அத பாத்துட்ருந்தா ரிலாக்ஸா இருக்குமே மைண்டு
ஆமா நா டெய்லியும் பாப் ஏ ஜென்னல தொற்ந்து வெச்சா தெரியு எல்லாத்தேடு தெரியு
அப்ப உங்க வீட்ல அவ்வள ஹீட் இருக்காதுல்ல என்ன வெயில் அடிச்சாலு ஹீட் இருக்குமா எப்டி
ஆ ஓட்டு வீட்ல ஹீட் இருக்கு தாச்சி வீட்ல பாட்டி வீட்ல ஹீட் இருக்கு
ஓகே
ஆ அம்மா வீட்ல ஹீட் இருக்காது
ஏசியெல்லா போட்ருக்கீங்ளா
ம் இருக்கு அதெல்லா வெயில் டைம்லதா போடுவோ
இப்ப இந்த டைமுக்கு தேவ இல்லயே நல்லா சில்லாவுது க்ளைமேட்டு
உங்க அம்மா என்ன பண்றாங்க
அம்மா வந்து சமச்சிட்டுருக்கறாங்க கிச்சன்லருக்காங்க
அம்மா என்ன சமைக்கிறாங்க
அம்மா இன்னிக்கி இது எறா சேமியா
ஓ காலையிலே எடுத்து குடுத்துருவீங்
நம்மா த்ரீ அதா சொன்னன் த்ரீ சிக்ஸ்டி ஃபை டேஸ் நான்வெஜ் மினிமம் ஒன் அ வெஜ்ஜு சாப்பிடுவே அது கூட மினிமம் ஒரு மூட்டையாச்சு இருக்கணு வெஜ்ஜு கூட டேபிள் கேரட் பொறியல் வெண்ட அ கேரட் பொரியல் அப்படியா கேரட் பொரியல் வெண் டக்க அந்த மாரிலா வெப்பாங்க நல்லா வெச்சாலு மினிமம் அது இருந்தாதா சாப்ட்ட மாரி இருக்கு அதுக் ஹோட்டல்ஸ்க்ல்லா அங்க ஹோட்டல்ஸ் என்னங்க
உங்க அம்மாவோட நேம்
வாஹிதா
ம் உங்க பேரே வித்தியாசமா இருக் உன்னு உங்க பேரே எனக் தெரியாது
ஞாப இல்லியா
ஆஹா
அப்போ ஷாட்டா ஞாபகமா அஹமது ஞாப வெச்சுகோங் லாஸ்ட் நேம் ஃபஸ் நேம் வந் இல்ல ஃபஸ்ட் நேம் இர்ஷாலு லாஸ்ட் நேம் அஹமத்
இஷ்ஷாலு அஹமது
விஷ்ஷாலில்ல இர்ஷாது லாஸ்ட் நேம் வந்து அஹமத் நீங்க அஹமது சொன்னீங்னா உங்ளுக் ஈஸியா இருக்கு
க்ரிஷ்ஷாலுதா ஈஸியா இருக்கு அஹல்த்துலா எனக்கு வாய்ல்யே வர்ல
வாய்லியே வர்ல
ஐயோ ஆமா ஏ பேர் போட்டா சேவ் பண்ணி வெச்சிருக்கீங்க
ஏவா
எ பேர் போட்டா சேவ் பண்ணி வெச்சிருக்கீங்க கேட்
ஆமா ஆமா ஆமா நேம் போட்டுதா சேவ் பண்ணி வெச்சிருக்கே
ஓ
அப்புறோ உங்க சொந்தகாரங்ல்லா யாரு இருக்காங்க பக்கத்துல மீட் பண்ணீங்ளா வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணீங்ளா ஓகே
ரெண்டு அத்த மாமா அதுக்கப்புறோ ஒரு சித்தி இருக்
சூப்பர் அவுங்க பசங்கலா என்ன பண்றாங்க
அ சித்தி ஆ சித்திக்கு வந்து ஒரு பொண்ணுதா கல்யாணோ பண்ணி போய்ட்டாங்க
ஓ பெரியோங்களா செரிங்க
ஆ பெரியவங்க அதுக்கப்புறோ அத்தைக்கு ஒரு பைய இருக்கா அவ படிச்சு முடிச்சுட்டு வேலைக் போறா
உங்ககூட சேந்து கசின்ஸ்லா சேந்து விளையாட்ற மாரி யாரு இல்ல இப்ப உங்களுக்கு
பக்கத்து வீட்ல பசங்க இருக்காங்க வருவாங்க லீவிட்டா
ஓகே சித்தின்றீங்க ஆனா சித்தி பொண்ணு சித்தினா உங்க அம்மாவோட தங்கச்சிதான
அம்மாவோட தங்கச்சி இல்ல அப்பா அம்மாவோட அப்பாவோட சொந்தக்காரங்க
அப்புடி
ம் அவுங்க எனக் சித்தி
அப்டி உள்ள சித்தி ஹோட்டல்ஸ்லா போய் சாப்டுவீங்ளா இன்னிக் காசி மான்த்லி ஒன்ஸு
சாப்ட்ருக்கே போனா ஹைதராபாத்தா போவே ஒக்கடத்துல இருக் கு அங்கதா நல்லாருக்கு ம்
மட்டன் பிரியாணியா
சிக்கன் பிரியாணிதா சாப்டுவே மட்டன் சாப்ட மாட்ட புடிக்காது
ஓகே அ திண்டுக்கல் ரோட்ல ஒரு திண்டுக்கல் பேய்ருக்கீங்ளா
ஆஹா போனதில்ல
திண்டுக்கல் போனதில்ல ஊ ஊட்டி போய்ருக்கீங்கள
ஆஹா ஊட்டி போய்ருக்கே ஆஹ போனதில்ல ஆஹ போனதில்ல
வால்பாறை ஊட்டி எத்தன தடவ போய்ருக்கீங்க
ஆ ஒரு ஒரே ஒரு டைம்தா போய்ருக்கே
அங்கே அவலான்ச்சி போய்ருக்கீங்ளா
ஆஹ அங்காலா போல
ஊட்டி ஒரு பிளேஸ் இருக்கு அவலாஞ்சுன் அது சூப்பரா இருக்கு அது அப்டினா நம்மந்த ப்ளேஸ் ட்ராவலே ஊட்டி மெயின்லருந்து ஃபாட்டி மினிட்ஸ் உள்ள போகுமா அந்த எடத் துல நின்ட்டீங்கன்னா சுத்தி மவுண்டெய்ன்ஸா இருக்குமா அது சு சுத்தி தண்ணியா இருக்கு ரிவர் மாரி உங்க நீங்க பாத் திங்ளா தெரிய ஹில்ஸுன் ஒன்னிருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்ளா இங்லீஷ் சேனல்ல அவ எக்ஸ்ப்லோர் பண் ற மாரிலா அவ எக்ஸ்ப்ளோர் லா பண்ணுவா எப்டின்னா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அங்க எப்டி நம்ம சர்வே பண்றது
நஞ்சமாள் பாய்ஸ் படத்துல இந்த வாழ் இந்த சீன்ல இருந்துதா எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு
ஆமா வாழ்ப்பாறை அந்த படம் பார்க்கல நல்லா இருக்கும் நெனைக்கிற அந்த பட நா பாக்
இந்த பட நல்லா இருக்கும்
ஆ வாழ்ப்பாறை சூப்பர் அ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்ல வால்பாறை நா போயிருக்க ஒரு தடவ அது வந்து எப்டி இருக்குன்னா வாழ்பாறை அ ஹேர் பின் பெண்டு நீங்க தா ஊட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா மலையில பென்டு இருக்கும்ல தேர்டி பென்டுஸ் பார்ட்டி பென்டுஸ்ன்னு அது மாதிரி வால்பாறை வந்து அங்க போனதுக்கு அப்பற அதுக்கு மேல அங்கன்னா ஃபேன் ஃபேன்னே இருக்காது அங்கங்கள ஃபேன் தா அவசிய இல்லயே சில்னஸ்தான அங்க உள்ள ஹோட்டல்தா ஃபேன் இருக்காது அது வாழ்ப்பாறையில இருந்து கொஞ்ச மேல ஏறுனா டாப் ஸ்லிப்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த செம சூப்பரா இருக்குங்க அந்த இட சான்ஸே இல்ல அங்க நாங்க ரூம்ல தங்கி இருந்தோ தங்கிருந்து காலையில எழுச்சு பார்க்கும்போது பாத் திங்கன்னா ஃபுல்லா கிரீன்னு கிராஸா இருக்கு சும்மா அங்க ஃபுல்லா மான்ல்லா இருந்துச்சு
லோ
மானு அப்பற அந்த ஒயில்ட் டாக்ஸு எல்லா இந்த அந்த வால்பாறையிலே அந்த டாப் ஸ்லிப்ன்னு ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வ்ட் ஏரியா தா அங்க ஃபுல்லா ஃபாரஸ்ட் கார்டுலா இருக் ப்பாங்க அந்த ஏரியா வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும்
ம்ம்
ஆனா திருப்பியு போணுனா தா இப்ப எல்லோருமே ஒவ்வரு இதுல பிஸி ஆயிடாங்களா கரக்டா டைம் கிடைக்க மாட்டுது ஆனா டூர் வந்து இயர்லி ஒன்ஸாச்சி போனா கொஞ்ச மெமரி கலெக்ட் பண்ணிக்கலா
ம்ம்
ஏன்னா நம்மோ ஃபிஃப்டின் இயர்ஸ் நைன்டின் இயர்ஸ் நீங்க டூர் போறீங்கன்னா அது ஒரு விதமான மெமரி டுவெண்டி ஃபைவ்ல போன்னிங்கண்ணா அது ஒரு விதமான மெமரிஸ் தேர்ட்டில போம்போது அது ஒரு டிஃப்ரண்ட் இருக்கு சின்ன வயசுல என்ஜாய் பண்றது அப்பற நம்ம ஏஜ் லேட்டா போய் நம்ம அந்த மாதிரி விசிட் பண்றதும் டிஃப்ரன்சஸ் இருக்குது அதா எப்பல்லா டைம் கிடைக்குதோ மினிமம் பக்கத்துலயாச்சு எங்கயாச்சு போயட்டு வந்துடோம்னா மைடு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஃபுல்லா வீட்லயே இருந்தோன்னா சுத்தி சுத்தி அதேதா ஓடிட்டு இருக்கு எப்பாச்சு ஒரு டூர் போன்னு மினிமம் ஒரு டூ மன்ந்த்ஸ் ஒன்ஸாச்சி வெளிய எங்கயாது நம்ம போனோம்னா நல்ல ரிலாக்ஸ்டா போ ஊட்டி யார் கூட போனீங்க ஃபேமிலியோடையா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்யோடையா ஓகே எப்போ லாஸ்ட் இயரா
அ ஊட்டி தா அந்த ட்ரிப்பு தா லாஸ்ட் ட்ரிப் அதுக்கப்பற போகுல
எப்போ போன்னிங்க போன வருஷமா
அ ஆ ஆமாங்க
போன வருஷம் எவ்ளோ பேர் போனிங்க
ம் நாங்க நாங்க ஃபேமிலி போனோ அதுக்கப்பற பக்கத்து வீட் வீட்டுக்காரங்கல்லா பஸ்சு புடிச்சு அப்டி போய்டிட்டு வந்தோ
மொத்தமா போனா அது விதமான என்ஜாய்மென்ட்டுதா
ஆ ஜாலியா இருந்துச்சு
ஹாஹா எப்புடி நீங்க அ ரூமு ரூமா எடுத்தீங்கன்னா இல்ல மொத்தமா பெரிய கான்
இல்லல்லல்ல அப்டியெல்லா போல காலேல மூணு மணிக்கு கெளம்பி ட்டோ மூணு மணிக்கி கெளம்பிட்டு நை ட்டு தா வந்தோ ஒரு எட்டு ஒம்போது மணிக்கி தா வந்தோ
பக்கத்துலே இருந்தாலு அப்டியே ட்ரா காலைலே கெளம்பிட்டு அப்டியே ஃபுல்லா ட்ராவல் அப்ப ரவுண்ட் அடிச்சி சாப் ட்டுட்டு அப்டி எறங்கிட்டீங்க மலையிலருந்து
ம் ம் அப்றோ அது ரோஸ் காடன் போனோ
ஓக்கே
அப்றோ இந்த செடி எல்லா அழகா வச்சிருக் ப்பாங்கல சேப்பா கட் பண்ணி அதுக்கு ரெண்டு பேஸ் மட்டுந்தா பாத்தோ அதுக்கு தா டைம் இருந்துச்சு
ஓக்கே
அதுக்கப்றோ எதுக்குமே டைம் இல்ல
ஏ சாப்ட்டீங்களா ஒட்டல்ல எறங்கி
அ சாப்ட்டோ நாங்க செஞ்சு கொண்டு போயிட்டோ ஃபுட்டு காலேல அங்க போய் சாப்புட் டு அதுக்கப்றோ மத்தியானோ ஓட்டல் சாப்புட்டு அப்போ சுத்தி பாத்துட்டு வந்துட்டோ
சூப்பர் சூப்பர் கிரில் சிக்கன்ல்லா சாப்டிங்களா சுட சுட அந்த சில்லுன் கிளைம் மேட்டுக்கு அந்த க்ரில் எல்லா சாப்ட்டா சூப்பராருக்கூ சூப்பர் சூப்பர்
பத்து நிம்ஷோ கழிச்சு நம்மளே கட் பண்ணுமா இல்ல அதே
இல் அந்த மாரி இல்ல இந்த டென் மினிஸ் வரம்போது நம்மோ ஜஸ்ட் நம்மளா அது அது இது பண்ணணு
இல்லியே நாங்க பேசும்போது டெண் மினிட்ஸ்ல அப்டியே கட்
அப்டிங்களா அப்பளோ ஓக்கே அப்பறோ அந்த ஊட்டிக் போய்ட்டு வந்து எதாது அங்க சாக்லேட்ஸ்லா வாங்கட்டு வந்தீங்களா
ஆ சாக்லேட் லா வாங்கிட்டு வந்த நல்லா இருந்துச்சு சாக்லேட் எல்லா எனக்கு புடிக்கூ
அ அப் அப்டியா ரெகுலரா ஊட்டி போறவங்க வந்து அந்த ப்ரவுன் அண்டந்த ஒயிட் சாக்லெட்ஸ் அதுலானா வாங்கிட் வருவாங்க
ம்
அதுக் அது இல்லாம சாக்லேட்ஸ்க்கே தனியா ஒரு ஷாப் லா இருக்கு அவங்க கொஞ்சோ நல்ல டிஃப்ரெண்ட்டா குவாலிட்டியாவு பண்ணுறாங்க அது பேர் து நல்ல பே பேரு மறந்து போச்சு அங்க நல்ல சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கூ
ம் நீங்கச்சு இந்து சென்னையில எந்த ஊர்ல இருக்கீங்க
சென்னைல பாரிஸ் தெரியுமா உனக்கு
ம்ஹு
ஒரு கால் பண்றாங்க வர
ம் உங்களுக்கு கால் பண்றாங்களா